இப்போ
அம்மா கேக்குதுங்களா ஆ மாலை வணக்கம் அம்மா
மாலை வணக்கம்
நல்லா இருகீங்களா
நல்லா இருகேமா
ஆ அம்மா உங்க இதுல நீங்க வந்து பலகாரம் செய்வீங்க தானே
ஆமா
அத பத்தி தொடந்து பேசுவோமா
ம் பேசலா என்ன பத்தி என்ன வேணு
ஆ உளுந்து வடை பத்தி சொல்லுங்மா
ம் உளுந்து வடைக்க வந்து உளுத்த பருப்பு ஒரு ஒரு அளக்குக்கு ஊற வச்சுக்கணு நல்லா ஒரு முக்கா ஒரு முக்க மணி நேரோ ஊற வச்சுக்கோங்க மு முக்கா மணி இருந்து ஒரு மணி நேரம் உற ஊற வச்சு நல்லா ஃபர்ஸ்டு இப்ப ப தண்ணியில ரெண்டு தடவ மூணு தடவ கழுவிட்டு அத பாத்திரத்தோட ஃபரிட்ஜல கொண்டு போய் வச்சிருங்க
சேரிங்கமா
நல்ல முக்கா மணி நேரோ இல்ல ஒரு மணி நேரோ கழிச்சு எடுத்து அந்த தண்ணி எல்லா இரு த்து வச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல போட்டு அது கூடவே ரெண்டு பச்ச மிளகா கொஞ்சோ இஞ்சி ரெண்டு மிளகு எல்லா போட்டு அரைக்கணு அரைக்கு போ எப்படி அடிக்கணும்னா அந்த பல்ஸ்ல விட்டு விட்டு அரைக்கணு பல்சலியே ரெண்டு மூணு தடவ விட்டு விட் விட்டு அரைச்சு தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டு விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அ அ ரைட்ல திருப்பணு ஒண்ணுல வைக்கணு அப்போ இந்த ஐஸ் தண்ணி இருக் இல்லையா ஐஸ் தண்ணிய தெளிச்சு தெளிச்சு அரைக்கும் போது நல்லா பொங்கி வரும் மாவு அப்புற அந்த மாவ வந்து ஒரு கிண்ணில வழிச்சுட்டு அந்த மிக்சிய நல்லா கழுவி அது தண்ணி தனியா வச்சுக்கோங்க ஒரு இதுல இத நா இந்த மாவ வந்து விஸ்க் இருக்கு இல்லியா விஸ்க போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மாவை நல்லா அடிக்கணும் நல்லா பீட் பண்ணி பீட் பண்ணி அடிக்கும் போது நாலு மாவுல அந்த இருக்கிற அந்த காற்றெல்லா வெளியில போயிடு நல்லா புசு புசு புசுன்னு ஆகும் மாவு அதுக்கப்புற ஒரு வாழயலய கிழிச்சு வச்சுண்டு கடாய் அடுப்ப பத்த வச்சு கடாய் வச்சு அதல எண்ணெய் விட்டு எண்ண நல்லா சூடானது வாழ எலல தண்ணீ தொட்டுண்டு மாவ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா பந்தாட்டம் உருட்ற மாரி வரணு அந்த எலையில போட்டீனா டக்குனு ஒக்காரணும் அந்த வட நடுவுல குழி பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்ன ஒரு நால் நாளா போடணும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷொ கூட திருப்ப கூடாது அந்த எண்ணெ ஓசையல்லாம் அடங்கும் போது திருப்பி வுட்டீங்கன்னா அந்தப்பக்கமு வேகும் இந்த பக்கமும் வேகும் நல்ல கலரா கெடைக்கும் வட
சரிங்கம்மா சரிங்க மிக்க நன்றி நம்ம சிறுதானிய உணவுகளுடைய நன்மைகள் பற்றி தொடர்ந்து பேசுவோமாங்மா
பேசலாம்மா பேசலாம் சிறுதானிய உணவுகள் வந்து குதிரவாளி வரகு திணை சாமை அப்புற அ நாட்டு கம்பு கருப்பு கவுனி அப்புறம் மா ப்பிள்ளை சம்பாலயே சிறுதானியத்திலேயு வருது கொஞ்சம் அந்த அந்த மாதிரி இதெல்லா வந்து ஆமா மூங்கில் அரிசி வந்து பெண்களுக்கு அவ்வளோ நல்லதா அந்த கர்பப்பைய பிரச்சன எல்லா சரி பண்ணிடுமா மூங்கில் அரிசி அப்புற இந்த இந்த மாதிரி இதெல்லா வந்து நம்ம கலந்து வச்சுண்டு கூட தோசைக்கு ஊற வச்சுக்கலா அட அடைக்கு ஊற வச்சு செய்யலாம் ஆ இல்லனா எல்லாமே ஒரு ஒரு கிண்ணி வ வறுத்து கஞ்சி பவுட்ரு மாரி செஞ்சு உப்பு போட்டு மோர் வுட்டும் கஞ்சி குடிக்கலா இல்ல நல்லா காச்சி பால் சக்கர போட்டு நாட்டு சக்கர போட்டும் சாப்புல்லா இந்த வரகல்லா சாப்ட்டீங்கன்னா இந்த அ ரத்த அழுத்தமெல்லா வராது நார்மலாயிடும் திணை கு திரவாலி வந்து சுகருக்கு நல்லது ஆ ந சாமை வரகு எல்லா வெயிட் கொறைக்கறதையு வெயிட் கொறைக்கிறதுக்கு சாப்படுறாங்க இது நறையா நன்மைகள் இருக்குமா அந்த காலத்துலல்லா நம்ம இததா சாப்ட்டுண்டு இருந்தோ அப்பறந்தா இந்த அரிசி எல்லா வந்தது அரிசி வந்ததுக்கு அப்புற எல்லாரும் இத மறந்துட்டோ இப்ப இதுக்கு வந்து வெலவாசி ஏறிப்போச்சு ஏன்னா இது இப்போ திருப்பி பழையபடி வெளில வந்துருக்கு பாரம்பரிய உணவுன்னு வர்றதுனால இப்ப இத வாங்கணுன் போது இதனோட வெல பண்மடங்காயிடுச்சு வாங்கி சாப்பட்றவங்களும் சாப் படுறாங்க நா வந்து முக்காவாசி இந்த கஞ்சி பவுடரா பண்ணி வச்சுப்பே ஏன்னா அது வந்து நமக்கு பசி தாங்கு மோர் இந்த வெயில் காலத்துல கூழ் மாதிரி நல்லா காய்ச் சிட்டு மோர் உப்பு மோர் போட்டு பெருங்காயம் போட்டு நா சாப்ட்ருவே அதுனால நல்லா ஆ வயிறு வயித்துக்கு நல்லா ஆ ஆ நெறைவா இருக்கு ஒரு ரெண்டு மண் நேரத்துக்கு பசி எடுக்கறதில்ல
ஓ சரிங்கம்மா இந்த சிறுதானிய த்துல வந்து பொங்கல் எல்லா செய்றாங்கல்லங்கமா
ஆ செய்யலாமே வரகுல பண்ணலாமே
ஓ சரிங்கமா சொல்லுங்கம்மா
ஆ வ வரகரிசி வந்து ஒரு ஒரு அவங்க மூணு பேருக்கு ஒரு ஆழாக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க அதுல பாதி ஆழாக்கு வந்து சி சிறுபருப்பு எடுத்துக்கணு
சரிங்கமா
ரெண்டுத்தையு ஒன்னாவே ஊற வச்சு ஒரு ப நல்லா ஒரு இருவது நிமிஷ ஊற வைக்கணு
சரிங்கம்மா
இருவது நிமிஷ ஊற வைக்கணு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மூணு நாலு தடவ கழுவிர்ணு ஏன்னா அதுல அழுக்கு நெறையாருக்கு அதனால இதெல்லா பாலிஷ் பண்ணாத பொருள்ன்றதுனால அழுக்கு இருக்கு நல்லா மூணு நாலு தடவ கழுவி நல்ல தண்ணி விட் டு ஊற வச்சிருங்க இருவது நிமிஷ ஊரு ஊறினதுக்கு அப்பற குக்கர்ல கடலண்ண விட்டு கொஞ்சூண்டு ம்ம நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு மெளகு சீரக தேவையான அளவு அர ஸ்பூன் மொளகு ஒரு ஸ்பூன் சீரக நல்லா இடிகல்லுல பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ற துளியு இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி துருவி வச்சுக்கோங்க இஞ்சி நசுக்காதீங்க ஏன்னா யாரோ ஒத்தருக்குதா போய் கெடைக்கு இஞ்சி அதனால அதையு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஓ கொஞ்ச கருவாப்புல உருவி வச்சுக்கோங்க இதெல்லா வந்து எண்ண கொ இதுவாகனு எண்ணயு நெய்யு கொஞ்ச விட் ச்சு சூடு ஆன ஒண்ணே இது மூணுத்தையும் போடுங்க மெளகு சீரக அ இஞ்சி துருவின இஞ்சி கருவாப்புல எல்லாத்தையு போட்டுட்டு அ தண்ணி வந்து அளவு அளவு அளந்து விடணு இப்ப ஒன்ற அழாக்கு இருக்கு இல்லையா ஒண்ணுக்கு மூணு அப்ப நால்ர டம்ளர் தண்ணி விடணு நால்ர டம்ளர் தண்ணி விட் ட்டு தேவையானால உப்பு போட்டு பாதித்த பாதி மூடுங்க மூடினாதா அந்த சீக்கிர கொதிக்கு கொதிக்கும்போது இந்த அ ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத நல்லா தண்ணிய வடி ச்சுட்டு நீங்க அதுல போடுங்க போட்டு நல்லா ஒரு ரெண்டு கலரு கலறிட்டு அந்த தண்ணியு த தண்ணி மேல நிக்கணு அந்த பருப்பு அந்த அந்த அரிசி எல்லாம் மேல குதிச்சு குதிச்சு வரு அந்த மாரி வரும்போது குக்கர மூடி ஸ்ரீ மந்தவன்னு விசில் போடுங்க நல்லா ஒரு நாலு விசில் விடுங்கப் பே பூ நல்லா ஆயிடும் கொழையா ஆயிடும் அதுக்கப்புறம் ஸ்ரீ ந ஸ்ரீரீம் அடங்கின ஒனே அத தறந்துட்டு ஒரு ஆ என்னது இதுல கொஞ்சமா நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு ம இது இது முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு அதுல தாளிச்சு அதுல கொட்டிடுங்க சாப்படுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் வயிருக்கும் ஒன்னும் பண்ணாது பசியாந்து இரு க்கும் ஆ அதே சமயம் அத பொங்கலான்னு கேட்பாங்க அந்த பொங்கல் சாப்டாதவங்க கூட இதுல பண்ணி் கொடுக்கும் போது அந்த பொங்கல விரும்பி சாப்டுவாங்க
ஓ சரிங்கம்மா நிச்சயமா செஞ்சு பாக்குறோம்
செய்ங்கோ
பல நல்ல தகவல்கள் வந்து ஒங்க மூலமா நா தெரிஞ்சுக்கிட்டேங்ம்மா
ம்
ஆம் மாப்பிள்ளை சம்பா அரிசியில வந்து என்ன வகையான உணவுகள தயாரிக்கலாங்மா
மாப்பிள்ளை சம்பால வந்து சாதம் பண்ணலா அப்புறம் இது கொழக்கட்டை பண்ணலா
சரிங்கம்மா
இது பிச்சடி பண்ணலா
சரிங்கம்மா
ப ச இந்த இது சொல்றாங்க இல்லையா பிரிஞ்சு சாதம்ன்றாங்க இல்லையா அது கூட நீங்க பண்லா ரொம்ப நல்லது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பாருங்க ஒரு சின்ன ஆழாக்ல போட்டு பண்ணி பாருங்க உங்ளுக்கு அது ந நல்லபடியா தீஞ்சு போகாம கரெக்ட்டா ஆ கரெக்ட்டா வருதா இத சாப்டும் போது எ எது அதிகமா விரும்பி சாப்புறாங்களோ அந்த பொருள கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சுக்கிறதுக்கு உபயோகமா இருக்கு
கண்டிப்பாங்கம்மா மொதல்ல அப்டிதான் பண்ணிட்டு இருந்தோம் மொதல் மொதல்ல அறிமுகமாகும் போது து ஆ அரிசி உழுந்து கூட ஒவ்வொரு கை போட்டுருவோங்ம்மா தினை ஒரு நாள் ளு வரகு ஒரு நாளு சாம ஒரு நாள் அப்டி போடும்போது அ தினையரிசி வந்து அரிசிக்கும் சாரி தோசைக்கும் இட்லிக்கும் வந்து சுவை அதிகமா நல்லா இருக்ற மாரி இருந்தது
ஆ
அப்போ திணை தோசை வந்து முதல் முதல்ல அ அறிமுகப்படுத்தி இவுங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்றோ திணை வரகுலலா வந் து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொங்குலு ஒரு நாளு தக்காளி சாதம் அல்லது பிரியாணி மாதிரி செய்யும்போது கொஞ்சோ சாப்டுவதற்கு வந்து சுவை கூடியதா இருந்துது
செரி
அதுக்கப்றோ கருப்பு கவுலில வந்து கஞ்சி மட்டு செஞ்சு குடுத் துருகேங்மா சாதம் வெடிச்சா அது மென்னு பழக்கம் இல்லாதனால ஆ அதனால நிச்சயமாங்மா மொதல் நாள் நா இரவே பன்னெண்டு மணி நேரோ ஊற வெச்சிடுக்மா
ம்
என்னோட தங்க வீட்ல அப்டி பண்ணுனாங்க இருந்தாலு அவுங்க ரொம்ப நாளா தொடந்து எடுத்துக்கிறனால குழந்தைங்ளுக்கு சாப்ட முடிஞ்சுது பா ஆனா எங்கனால சாப்ட முடில ஆனால என்னப் பண்ணேனா அத வந்து பல்ஸ் மோட்லே வெச்சு கஞ்சி மாரி காய்ச்சிர்ருது
ஆ
ஆ அத ஒண்ணுக்கு ரெண்டா ஒடச்சி நம்ம கஞ்சி கூழ் மாதிரி காய்ச்சி நம்ம குடிக்கு போது நம்ம ஊற வெக்க வேண்டிய தேவையு இல்ல நம்ம வெ ச்சு கொஞ்சோ ஒண்ணுக்கு ரெண்டா பொடி பண்ணி அத கஞ்சியா வைக்கு போது ஆ நம்ளுக்கு சாப்புறதுக்கு நல்லாயிருந்துது கடினத்தன்ம இல்லாம ஒடம்புக்கு சத்துள்ளதா வந்து இருந்துதுங்கமா
ம் அதே மாரி இந்த கருப்பு கவுனிய ஆ நல்லா ஒரு ஆழாக்கு எடுத் து நைட் ஊற வெச்சிருங்க மறுநாள் வந்து காலையில ஒரு பத்து மணிக்கு நல்லா தண்ணிய வடிச்சு துணில ஆர்வாட போடுங்க காய போடுங்க காஞ்ச ஒ ன்னே நல்லா காஞ்சிடு அதுக்கப்றோ கடாய்ல அத நல்லா வறுக்கணு வறுத்து அந்த ஈரப்பதம் போன ஒன்னே ஆறுன விட்டு அதுலேயே ஒரு ஸ்பூன் மெளகு சின் ஆழாக்கு ஆழாக்ல சின்ன ஆழாக்ல எடுத்திங்னா அர ஸ்பூன் மெளகு போறோ ஒரு ஸ்பூன் போட்றாதீங்க காரமா போயிடு ஒரு பத்து மெளகு போட்டா கூட போறு ஒரு ஸ்பூன் சீரகோ அதையு சேத்து வறுத்து மிக்சில நல்லா நைசா பொடி பண்ணி வெச்சுக்கோங்க எப்பெல்லா உங்ளுக்கு கஞ்சி சாப்புண்ணு ஒரு டிஃபன் பண்றது முடில டைம் ஆயிடுத்து யாரோ இல்ல நா ஒரு ஆளுக்கு எதுக்கு பண்ணனுன் நெனைக்கு போது இந்த கஞ்சி காய்ச்சி ஒரு ஸ்ப் ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணில கரைச்சு கொதிக்க வெச்சு ஆற விட்டு மோரு உப்பு போட்டு சாப்ட்டு பாருங்க நீங்க ஒரு அந்த அ மார்னிங் சாப்ட அந்த காலை உணவு எடுத்துக்கிறீங்க இல்லியா அந்த கலோரி அதுல கடச்சிடு வயித்துக்கு ஒண்ணு பண்ணாது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு இந்த உணவு
ஓ செரிங்மா பல தகவுல் பல பயனுள்ள தகவுல்கள் வந்து உங்க மூலமா தெரிஞ்சுகிட்டே
ஆ
நிச்சியமா நானு சமைச்சு பாத்துட்டு அ எப்டி வந்துதுங்கிறத வந்து உங்ககிட்ட நா வந்து கண்டிப்பா பகிர்ந்துகிறேங்மா மிக்க நன்றி வணக்கம் அம்மா
வணக்கம்மா நன்றி